ஹலோ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கனே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கெ என்ன பண்றீங்க
சும்மாதார்க்கே
உம் வேலைல்லா முடிஞ்சுச்சுங்களா வீட்ல உம் ம் சரி வேலைக்கெல்லா போயிட்டு வந்துட்டீங்ளா
இல்ல இல்ல நா ஹவுஸ் ஒய்ஃப்
அப்படிங்களா சேரிங்க உம் ஆ நா இப்பதா வேலைக்கி போயிட்டு வந்தெ இப்பதா சேந்த வேலக்கி
சேரி ஓக்கே என்ன என்ன ரோலு
ஆ நா வந்து ஆசிரியரா சேந்துர்க்கெ
ஓகே ஓக் சேரி
நீங்க வீட்லதா இருக்
ஆமாங்மா நா ஹவுஸ் ஒயிஃப் தா
ம் சேரி ஆ நா வந்து கணக்கு டீச்ச
மேக்ஸா ஓகே ஓகே பிரைமரிகா
அ ஆமாங்க
ஆ ஓகே
அ அப்பர் பிரைமரிக்கு
ஆ ஓகே ஓகே சிக்ஸ்த் செவன்த் அந்த மாரி
ஆமா சி ம்
அப்பற
ஆ என்ன கோடை விடுமுறை எல்லா எப்டி போது
ம் இங்க வெயில்ல வெ வெளிய எங்கயுமே போக முடில
ம் அப்டிங்களா இப்ப அப்டிங்களா இப்போ ஒரு நாலஞ்சு நாளா மழையா இருக் ஏங்க அப்பயு அப்டிதா இருக்குங்ளா
இன்னைக்குதா மழ எங்க ஏரியால நேத்து வரைக் கூட வெயில் தா ஆமா
அப்படிங்களா இங்க ஒரு நாலஞ்சு நாளா வந்து மழத் பேஞ்சுட்ருக்கு அதனால கொஞ்சோ நல்லா இருக்
சேரி சேரி ஆ இங்க இன்னிக்கி தா ஸ்டாட் ஆயிச்சு
அப்படிங்களா ச இங்க நீங்க கோடை விடுமுறைக்கு எங்க வெலியெல்லா போ மாட் டீங்களா இந்த டூர் மாரியெல்லா போமாட்டீங்களா
ஏ நேட்டிவ் பிளேஸே இதுதா சோ ஊருக்குல்லா எங்கேயு போ மாட்டோ
ஆ இல்ல சுற்றுலா மாரி நண்பர்களோட அ குடும்பத்தோட அந்த மாரில்லா போக மாட்டீங்களா
குடும்பகத்தோட போவோ எப்பாச்சு
ஆ ஓகே ஏனா கோடையில தான எல்லாருக்கு நெறைய விடுமுறை கெடைக்கு போவோ அதனால சுற்றுலால்லா போவாங்க
ஆமாங்மா அது நார்மல் டைம் நாங்க லீவ் போட்டு போயிருவோ மை இந்த மந்த்க்காகல்லா வெயிட் பண்ண மாட்டோ
ஓ சேரி சேரி ஏ எந்த மாரி எடத்துக்கெல்லா போவீங்க
நாங்க அதா எம்ஜிம்மு அந்த மாரி போவோ அப்றோ பீச்சு ஆமா ரேசாட்டு
ம் அப்டிங்களா இப்ப வெளிய வெளிய வெளிய ஊருக் க்கு அந்த மாரியல்லா போக மாட்டீகளா ஆ சேரி சேரி ஆ
சிவாங்கி போவோ
அப்டிங் அப்டிங்களா சேரி சே ஆ நாங்க வந்து அதா வருஷத்துக்கு ஒரு முற ஒரு மூண் நாள் டூர் போவோ சுற்றுராத்க்கு ஆ அ இந்த மாரி கோயிலுங்களுக்கு இல்லனா இந்த மாரி சுட் சுற்றுலாத்தலோ ஏதாவது இருக்கு இல்லங்களா அந்த மாரி போயிட்டு அந்த வருஷத்துக் க்கு நம்ம வேல பாத்துட்டே இருக்கோ அதனால ஒரு மூண் நாள் வந்து நம்ப நம்பளோ குடும்பத்தோட வந்து சந்தோஷமா இருக் க்கலான் சொல்ட்டு அந்த மாரி வர்ஷத்துக்கு மூணு நாள் போவோ
ம் சேரி
ம் முணு ஆ ஆ ஆ போவோ ஆமா பசங்களோட வந் து அதா ஆனா அது இப்போ கோடை விடுமுறைல போக மாட் டோ அது நடுவுலே வந்து எதாவ்து போயிட்டு வந்துருவோ
எங்கே கூப்புட்டு போவாங்க
ஆ பசங்கன்றதுனால வெளியூர் எங்கயு போக மாட்டோ இந்த ஒ ஆ இந்த ஒரு நாள் சுற்றுலா மாரி எங்கயாவ்து கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோ
ம் ஸ்டே ட்ரிப்லா இல்லயா
ஆ அந்த மாரி இல்லயே ஆ சின்ன பசங்கன்றதுனால வீட்லயு அனுப்ப மாட்டாங்க
கரெக்டா
ஆ அதனால வந் ந்து எங்கெயாவ்து இங்க உள் உள்ளூர்லயே எங்கெயாவ்து கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோ
டீச்சருமே உங்க பேஷனா
ஆ ஆம்
ஆ சேரி ஓகே ஓக்
எனக் இந்த மாரி பீச்சு கடற்கரை பாக்குறது அந்த மாரி நம்மளோட படிப் பு சம்மந்தப்பட்ட எடத்துக்கு மாரி எங்கெயாவ்து கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க
சேரி சேரி
ம்
ம் நீங்க டீச்சர் ஆகணுனு தா ஆச ம் நா ஸ்கூல் டாப்பர் நா டுவெல்த்துல
ம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு சோ த்ரீ இயர்ஸ் காலேஜ் முடிஞ்சு அப்பறோ மேரேஜ் பண்ணிட்டாங்க ம் சேரி அப்பறோ பி ஜி பண்லானா இங்கே என்னோட ஹஸ் விட்ல
ம்
ம் ம் சோ ஹவுஸ் வைஃபா தா இருக்கே
ஆ இல்ல நீங்க ஒரு ஒரு இதுவு முடிச்சிருக் கீங்க இல்லையா அத வெச்சு கூட நீங்க ஆசு ஆ அத வெச்சு கூட நீங்க ஆசிரியர் பணிக்கு முயற்சிப்
இல்ல நா பி காம் ல பி காம் னா ஆமா எம் காம் பணணா தானே பி ஏட்
இல்ல அப்புடி கூட வந்து பெரிய கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பெரிய வகுப்பு இருக்கு இல்லைங்ளா அந்த மாரிக்கு எடுத்துக்குறாங்க
நா இருந்தாலு அது பி ஏட் பண்ணுல்ல
ஆ இல்ல இது அந்த மாரி ஏதுவு சொல்றதில்ல கம் ம்பல்செரினு இன்னு ஆக்கல இல்லைங்களா நீங்க ஆமா ஆமா நீங்க பதினோறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புக்கு போய் சும்மா எடுக்கலா
சேரி சேரி நான் பி ஏட் கண்டிப்பா கம்பல்செரின் நெனச்சிட்ருந்தே
ஆ இல்ல இல்ல இன்னு அந்த இது எடுத் த்துட்டு வரல அந்த மரி கட்டாயமா பண்ணிருக்கணு அப்டின்ட்டு அப்புடி இருந்தாலு நீங்க போய் சேந்துட்டு கூடோ அங்க கம் கண்டிப்பா அப்டின்னு சொன்னா கூட நீங்க வேல செஞ்சட்டே படிக்க முடியு அந்த மாரி
அதுவு கரெக்ட் தா அதா இல்லாஸ் கிட்டயு என்னமோ நா இது பண்ணிட்தாருக் கே இல்லாஸ்தா அதா ஹஸ்பண்ட் தா அவுங்க பெர்மிஷன் தர மாட்றாரு ம் ம்
மத்த எடத்துக்கு வேலைக் போறத்துக்கு யோசிப் பாங்க நம்ம பள்ளிக்கு ஆ
ஸ்கூல் தான அ ஆ
ஆமா பள்ளிக்கி போகும் போது யாரு அது குடுத்துருவாங்க இல்லைங்களா இப்ப எங்க எங்க வீட்ல கூடோ
டியூஷன் எடுக்குறேன்னா
அப்பிடிங்களா எங்க வீட்ல கூடோ மொத்ல அ வெளியெல்லா போக ஒத்துக்கல இந்த மாரி பள்ளிக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க சேரி ஆமா
ஏ வேக மாட்ல
ஏன்னா நம்பளோ வீட்லே இருந்தா ஒரு மாரி வந்து நம்புளுக்கு நல்லாருக்
கரெக்ட் தா ம் ஸ்கூல்லா கொஞ்சோ பழகலா அ பசங்களோட இந்த டைம் போறதே தெரியாது
ம் நம்பளு வீட்லயே இருந்தோமன்னா ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே தேவல்லாம சண்டைகள் தா வருது
ஆமா கரெக்ட் தா
ஆ அதுக்கு நம்பளு வெளியே போயிட்டு வந்தா ஆ ஆ ஆமா
ம் ஆமா கரெக்ட் தா பாக்கலா ட்ரை பண்ணிட்தா இருக்கே நா வீட்ல
ம்
பர்மிஷன் தந்தா நா பண்ணுவே பி ஜி பண்ணுவே பாக்கலா
நம்மளு வெளிய போயிட் ம் ம்
இது வேல்யூ இல்லல்ல
இல்ல அப்புடி இல்லை அந்த நீங்க கரஸுன்றதுக்கு பதிலா இப்ப நீங்க நார்மலா காலேஜ் போவேன்னா
ம்
அதுக்கு பதிலா நீங்க வந்து வீடலருந்தே படிக்கலா இந்த எக்ஸாம் மட்டு அத பரீட்சல்லா வரும்போது மட்டு எழுதிட்டு வந்தா போது அந்த மாரி இருக்கு ஆனா அது வந்து உங்களுக்கு ரெகுலர் ச ரெகுலர் சர்டிபிகேட் தர சில காலேஜ்
ஆமா தரமாட்டாங்க அதா
இல்ல சில சில கல்லூரியில வந்து அந்த மாரி தராங்க
அ பட் டிகிரில அது வருல்ல கரஸ்பாண்டன்ஸ் வந்துரு டிகிரில
இல்ல வ வராது அந்த மாரி வராம இப்போ சில காலேஜஸ் வந்து நீங்க தெனமும் போனா எப்புடியோ அதே மாரி இருக்கு
ஆ
அந்த மாரி வச்சுட்டு அதுக்கப்புறோ வேண ஆனா நீங்க எக்ஸாம் மட்டு வந்து எழுத் து எழுதிக்கலா ஆமா அது எல்லா கல்லூரிலியு அனுமதிக்கிறது இல்ல சில கல்லூரில வந்து நம்பளோடைய இதுவ புரிஞ்சுக் கிட்டு சில சில பேர் அனுமதிக்கிறாங்க
ஆ ஏதாச்சும் ட்ரை பண்லாம் பாக்கலாம் சரி இப்பதான மரேஜ் ஆயிச்சு நானும் கம்முனு இருக்கேன்
அப்டிங்களா நீங்க அந்த மாரி கல்லூரில கேட்டு பாருங்க ஏனா கடைக்கும்
ஆ ட்ரை பண்றன் ஏனா இவ்ளோ படிச்சி வேஸ்ட் ஆகுதுல்ல அதா நா யோசிப்பன் இவ் டாப்பரா இருந்து என்ன யூஸ்
ம் ஏனா என்னோட தோழியும் அப்டிதான் பண்ணாங்க அவங்க வீட்லயும் வந்து படிக்க வெக்க முடியாதுன்ற சூழ்நெல வந்தப்போ அவங்க வந்து வேல செஞ்சிட்டே இந்த மாரி தான் படிச்சாங்க
சரி சரி எங்க வீட்ல அதுலா ஓகே தான் பினான்சியர் பராப்ளம்லா இல்ல பட் பர்மிஷன் தர மாட்றாங்க எதுக்குன்னுதா
அ அதுதா நம்பை வீட்ல இருந்தே படிச்சோனா யாரு எதுவும் சொல்ல
ஆமா அது கரெட் தான் அது பர்மிஷன் தந்தாங்க கரஸ்ல நா தான் அது வேல்யூ கோய்ல்யோனு நா வேண்ணா சொல்டன்
அ இல்ல இல்ல இந்த மாரி நீங்க பண்ணீங்கனா அது உங்களுக்கு இது சட்பிகேட்லா அப்படிதா வரும் உங்ளுக்கு நீங்க தெனமு வந்து காலேஜ்
ம் செரி பாக்றன் ரெண்டு மூணு ப்ரண்ட்ஸ் அப் பிளே பண்ணாங் கரஸ்ல அவ்களுக் இன்னமு எக்ஸாமே வெக்ல
ஆ அப்டிங்களா ஆ
ஒன் இயர் ஆக போது ஒரு செமிஸ்சர் கூட வெக்ல அது சொல்லிட் இருந்தாங்க அது என்னன் தெரில
பத்தி எனக்கோ தெரில அந்தளவுக்கு ஆனா இது வந்து நம்ப காலேஜ் தினமும் எப்டி போவோமோ அந்த மாரி தா நாங்க காலேஜ்லே தா அவங்க படிச் சாங்க கல்லூரிலே அதனால அந்த கல்லூரியில வந்து இந்த மாரி அனுமதிச்சாங்க
சேரி சேரி
சில கல்லூரில மட் இப்ப அந்த மாரி அனுமதிக்கிறாங்க சரி அது அ பசங்க வந்து படிக்ணுனு ஆசப் பற்றாங்க ஆனா இந்த மாரிப் குடும்பத்து சூழ்நெலையால படிக்க முடியலன்றது காரணத்துக்காக இந்த மாரி வந்து உதவி பண்றாங்க
செரி செரி செரி நம்ம ட்ரை பண்ணி பாக்
ஆ சேரி நீங்களும் பாருங்க ஏனா கடைச்சா உங்ளுக்கும் நல்லாருக்கு இல்லிங்ளா
சேரி நா ஃப்ரீயாட்டு கால் பண்ணவா
ஆ சேரி ஓகே
ஆ சேர்ங்க